ஹலோ
ஹலோ ஆ கேக்குதா
ஹலோ கேக்குதா நான் பேசுறது
கேக்குது
ஆ இது உம் நம்ம அந்த ட்ரிப்பத்தின டாபிக்கே பேசலாமா
ஆ ஓகே
ஓகே அதுதான் அத ஊட்டி பொறுத்த மட்டுக்கே வியூ பாயிண்ட் தான் நம்ம சொல்ற ஒரு விஷயம் அஹ் வியூ எவ்ளோக்கு எவ்ளோ அழகா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு நம்மளோட அது என்ன சொல்றது அந்த நேச்சரோட வைப்ல நம்ம அப்படியே செட் ஆய்டுவோம்
ஆஹ் அதேதான் அதே போல எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸுமே அங்க வந்து ஒரு அவுங்களுக் கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி போட்டுருக்காங்கல்ல
ஆமா இப்ப அவங்கோட சாய்ப் பல்லவி கூட அங்க இருக்காங்கன்னு
ஆஹ் வீடு கட்டிட்டு இருக்கான் ஆஹ் அவுங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க அவுங்களோட வில்லேஜ் கிட்ட சொன்னாங்க ஆ சிவா சிவகார்த்திகேனோட கெஸ்ட் கவுஸ பாத்தோம்
ஓ நமக்கே ஆசை வருதுல்ல அங்க போய் ஏதாவது லேண்ட் வாங்கிருவமா அப்டிங்கறது
எங்க ஒரு தாயும் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பசங்க கூட ட்ரிப் போய்டு வந்தாங்க போன வருஷம் மந்த் இயர்லி ஒன்ஸ் பசங்க கூட ட்ரிப் போவாங்க இந்த மாரி இங்கேயாவது அப்ப போன வருஷம் கொடைக்கானல் போய்ட்டு வரும் போது அப்பம் ன்ற டைம்மேட் சொன்னாங்க எப்டியா அங்க ஒரு சின்ன இடமாது வாங்கி ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டணும் அவ்வளவுத்துக்கு அழகா இருக்கு காலையிலே பாக்கறதுக்கு
நெஜமாவே எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு நம்ம ஏதாவது லேண்ட் வாங்கி வீடு கட்டிருமா இல்ல அப்டியே நம்ம நடக்குதோ இல்லையோ ஆனாலும் மனசுல ஒரு ஆசை இந்த மாரி ஒரு ஹில்ஸ்டேன்ல நமக்குனு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்டின் சொல்லிட்டு இதுவுமே ஊட்டியா இரு இருக்கட்டும் கொடைக்கானல இருக்கட்டும் ஏற்கா இருக்கட்டும் எதோ ஒருஹில்ஸேஷன் என் மட்டும் இந்த ஊட்டி குடைக்கனாலதான் ரொம்ப ஆச அல்லனா எனக்கு எங்க போறது ரொம்ப பிடிக்கும் இந்த போட் போட் ஹவுஸ் இருக்குல்ல ஆஹ் ஆலப்புலா சோ அங்க ஏதாவது வாங்கிக்கலா அப்டிங்கிற ஒரு எண்ணமு வருது
நா அங்க போனது கிடையாது அது வந்து ஒரு பிளானிங்ல இருக்கு ஃபமிலியா போலா
அஹ நா வந்துட்டு எங்க க நாவல்லா ஒரு ட்ரிப்ப கூட மிஸ் பண்ணதில்ல காலேஜ் ஸ்கூல்ல எல்லா அங்கலா ஆலப்புல போயிருக்காங்களா ஸ்கூல்ல இருந்து போனோ நெனைக்கிற
ஆஹ் காலேஜ்ல எல்ல எங்க வீட்டு்ல ஸ்கூல்லல எல்லா விடுதே செய்யல காலேஜ் எல்லாம் விடல ஸ்கூல் டைம்ல விடல காலேஜ் பி காம்ல தா நாங்க வந்த எங்க போனோ வயநாட் போனோ அதுல்லா மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வயநாடு பிளாக் தண்டர் போனோ பசங்க பொண்ணுங்கலா சேர்ந்து போம்போது ஒரு எக்ஸ்பீரியன்சு
ஆமா நம்ம காலேஜ் ஸ்கூல் கூட போம்போது எ காலேஜ்ல ஸ்கூல் விட்டு தப்பு கிடையாது எனக்கு காலேஜ் பொறுத்தபட்டு ட்ரிப்பு வெக்கல ஸ்கூல்தா எல்லா ட்ரிப்பு போயிருந்தே அப்ப எ ஃபிரண்ட்ஸ் இதா வயாடு இதுக்கு போயிருந்தாங்க ஸ் பிளாக் தண்டர் அப்பெல்லா எனக் கு வந்துட்டு இந்த ராட்டிணத்தில ஏறதுக்கு புடிக்கு ஆனா என்ன பயொ கண்ணு கூட திறந்து நா இது வரைக் எந்த ராட்டினத்திலியு ஏறிப்ப அதாவது நா எல்லாராட்டினத்திலய ஏறுவே என்ன பார்த்து நினைப்பாங்க என்னடி எல்லா ராட்டினத்திலியு ஏற அப்டின்னு சொல்லிட்டு உனக்கு பயமே இல்லிய ஆனா அங்க பார் த்திருந்தா தெரியு கண்ணு நா இதுவரையு தொறந்ததில்ல பக்கத்துல இருக்கவங்க செத்தாங்க ஏனா கைய எவ்ளோ இருக் கமா புடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கி புடிப்பே புடிச்சிக்கிட்டு கண் அப்டி என்ன சொல்றது கண்ண முடிவச்சிப ஒரு நாள் கூட மேல இருந்துனா கில பார்த்ததில்ல பார்த்தென்ன முடிஞ்சுது சோலி முடிஞ்
நா வந்து ஒருக்க ஒண்டர்லால போனோ நாங்க காலேஜ் ப்ரெண்ட்ஸ் அப்ப பசங்க நாங்க பசங்க பொண்ணுலா ஒரு கேங் உண்டு ஒரு பத் துபேர் கிட்ட ஒரு கேங்கு அப்ப நாங்க எல்லாமே மொத் தமா ரூபா போட்டு நம்ம ஏதவது எக்ஸ்பன்ஸ் இருந்த மொத்தம நம இது பண்ணிக்கலா லோல்மால் போம்போதலா ஒரு ஐட்டம் மொத்தமா ரூபா கொடுகணு ஒரு ஆளுக்கு டயு டூதௌசண்ட் போட்டு அதுக்குள்லையே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்பா நாங்க எல்லா ஒரு கேங்கா இருக்கு போது மேல போயிட்டு டக்குன்னு கீல வருமே ஒரு இது த மேல போம்போது மெதுவா போகும் டக் டக்குனு கீல வரு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்ல சும்ம தான லைட்ட தா டக்குனு வந்து ஹாட்
உ உயிரே போயிருக்கு இங்க வேற ரஸ்சுஸ்
அவ கிட்ட இருந்தது எஎன்னோட க்ளோஸ் பிரெய்டு நான்ஸ்டேடஸ் தோழி போடுவேல அவள் தான் கிட்ட இருந்தான் அவளுக்கு கிட்ட அவளோட ஆள் இருந்தான் அவன் அவளுக்கு கையபிடிச்சிருக்கான் நான் இவளளுக்குக்குஇவ எங்கை நான் புடிச்ச வலிய தங்காம அவனு பிடிச்சு நோன்டிகிட்டு அப்புறம் அவன் ஏயத்தவே செய்யல என் ரெண்டு பேரா தனியா போறீங்கன்னா போங்க என் கூட வராதுங்க ஆ லிட்டு தனியே விட்டு போயிட்டாங்க மொத்தமா நாங்க எல்லாருமே ஒரே ட்ரஸ் போட்டு பிளாக் அந்த மாரி இருப்பாங்க ட்ரைனிங் வைக்கும்போது அப்படி போனோம் அது ஒரு போர் இயர்ஸக்கு ஆகுது ஆனா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாள் திரும்ப எப்பண்டா வரும் அந்த மாரி ஏன்னா அப்போ எங்க ஹச்சோடி சாரும் மேம் தான் வந்தாங்க அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக் நினைச்சிட்டு இருந்தோ அங்க அவங்களை பார்க்குகம்போது அவங்க எங்களுடைய ஸ்ட் சின்ன பிள்ளைங்களா மாறிட்டாங்க அவங்களும் கூட சேர்ந்து எங்க கூட ஆட்டம் போட்டு ஆஹ் அப்பல்லாம் பேசனா பாஸ் கிட்டதா பேசானு சொல்லிட்டே இருக்கும் இந்த தான் எதது சொல்லிட்டே இருக்கும் ஆனா அன்னைக்கு பசங்க கூட சேர்ந்து கைப்பிடிச்ச லவ்வஸ் லவ்வஸ்சா சுத்துறாங்க அது கண்டுக்காம இருக்கு அதலா ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப எ அப்ப யோசித்தேன் ச்சே நம்மல்லாம் காலேஜ் டைம்ல இந்த மாரி கூட படிக்கிறதுதா இருந்தா நல்லா இருக்கும்ல வெளியால அப்பவு லவ் பண்ணிட்டுதான் இருந்தேன் நம்ம போன்ல பேசுறது அந்த மாரிதானே போயிட்டு இருக்கும் இங்க இதான் இது ந இங்கையும் எல்லாரு எ முக்கால்வாசி எல்லாமே லவ்வர்சாதா சுத்திட்டு இருந்துசு ஒன்னு ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸா சுத்துனது அதுவும் நான் உங்க கூட இது பண்ணதா அப்படி ஒண்ணு ரெண்டு
ஹ காலேஜ் ஸ்கூல்ல உள்ள இது வந்துட்டு நல்லா இருக்கு இப்படி தான் இருக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த பாண்டா இருகட்டும் அந்த ஃப்ரெண்ஷிபா இருக்கட்டும்
ஆஹ் எனக்கு என்னன்னா அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட போணுன்ட்டு ஏன்னா என்னோட பிரெண்டஸ் எல்லாம் இவங்ககிட்ட பேசுவாங்க இவங்களுக்கு பிரெண்ட் என்னோட காலேஜ் பசங்க எல்லாம் அப்ப எல்லாம் அந்த மாரி போகும்போதான் என்னோட கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்ககூடதா சேந்து கொடைக்கானல் எல்லா போனது
நாங்க இது எப்ப இது வந்து நாங்க இந்த ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸ்தான காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மா ஸ்கூல் ஃப்ரெண்ஸோட இருக்க ரிலேஷன்ஷிப் மாரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வராதுன்னு எனக்கு ஒரு எண்ணோ
எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மேக்ஸ் ஒரு நாலு பேர் நாங்க கேங்கு ஸ்காலேஜ் ஃபிரெண்ட்ஸ் நாங்க நெறைய கேங் இப்ப வரைக்கு எங்க போனாலுமே எல்லா சேந்து போறதுதா
ஓ மேபி அப்டி இருக்கலா ஆனா நாங்க அந்த ஸ்கூல்ல இருந்தே நாலு ஃபிரண்ட்ஸ் சேந்து சேந்து சேந்து வந்து இப்ப லெவன்த்து டுவெல்த் ல ஆஹ் பாக்கவே செய்றோ ஏன்னா நாங்க லெவன்த்துக்கு வேற ஸ்கூல் டென்த்து வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோ லெவன் த்துக்கு வேற ஸ்கூல் மார்றோ சோ அங்க வந்து நாங்க பாக்குறதுதா அவங்கள பாத்து அதுக் கப்றோ ஆயி இத்தன வருஷோ அதாவ்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இத்தன வருஷத்துக்கு அப்றோ எவ்ளோ பெ எவ்ளோ பெரிய பிளானுக்கப்றோ இது ஒரு சக்ஸஸ் ஆயிருக்குங்கறது அவ்ளோ எப்டி சொல்றது எங்களால நம்பவே முடியல ஏ வந்துட்டமா நெஜமா ட்ரிப்பு வந்து இப்ப போ ஏ எல்லா ட்ரிப்பு போறோண்டி அப்டின்னு சொல்ட்டு கத்துறா அந்த ஒரு சந்தோஷத்துல ஆஹ் ஆ பிளான்லா ரொம்ப வருஷத்துல இல்ல ஒன்னுங் கெடையாது சடன் பிளான் நெஜமாவே அது ஒரு சடன் பிளான் போலா சும்மா இந்த பக்கத்துல போலா அப்டின்னு சொல்ட்டு நாங்க இங்க இருந்தாலே இப்ப எங்களுக்கு இப்ப நார்மலா என்னன்னா நான்லா ஊர்ல இருக்கே என்னோட ஃபிரெண்ட் என்னோட த்தி ஊர்ல இருக்கா மூணு பேர் ஊர்லதா இருக்கோ ஒருத்தி மட்டுந்தா வெளிய இருந்து வரா அவ வந்தா மட்டுந்தா கேங்கே கூடு இல்லைன்னா கேங்க் இதுவரைக்கு கூடுனதே கெடையாது நா இவ வீட்டுக்கோ அவ வீட்டுக்கோ நான் போனது இல்ல நாங்க மூணு பேரு சேந்து கேங் போட்டதே இல்ல அவ ஒருத்தி என் சென்னை இருக்கா சென்னைல இருந்து வந் தா போது அவ வெக்கேஷனுக்கு வருவா லீவு க்கு அதாவது பையனோட லீவுக்கு வருவா ஸ்கூல் லீவுக்கு எப்படி வர்ற அப்டிங்கிறவ அவ வந்தா ஒரு நாள் கூட வீட்ல இருக்க மாட்டா வீட்ல எல்லா சொல்லுவாங்க ஹச்சோ தலையெழுத்து ஆரம்பிச்சிருச்சுடா அப்டிங்கற மாரிலா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ வந்துட்டு நர்சிங் படி படிச்சுட்ருப்பா நர்சிங் எப்ப கரெக்டா கிறிஸ்துமஸோட லீவ் இல்ல இல்ல இப்ப கல்யாணோ ஆயி வீட்ல இரு க்கா அப்ப நர்சிங் இப்ப நம்ம நம்ம நாங்கல்லா வேலைக்கி போயிட்ருப்போ அப்ப அவள் நர்சிங் அவள் என்னொருத்தியும் நர்சிங் சிந்தா கரக்டா எப்ப வருவாள்கன்னா ரெண்டு பேருமே கரெக்டா கிறிஸ்மஸ்சுக்கு வருவாள்ங்க நாலா அப்ப ஆபீஸ் லீவ் போட கூட தயங் தயங்க மாட்டேன் வீட்ல ஆனா விடவே மாட்டே ங்க எங்க வீட்ட பொருத்தமட்டுக்கு எங்கயும் விடவே மாட்டாங்க நிஜமாவே விடமாட்டாங்க அவ என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய்யும் சொல்லி அவளுங்கள பாக்க போவே போன திருப்பி வரவே மாட்டேன் எப் வந்தா திட்டுவீங்க நான் லேட்டா வந்து லேட்டா வந்து திட்டு வாங்கிக்கிறே ஏ பா நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா லைப்ரரி ஓகே எனக்கு லைப்ரரி கார்டு உண்டு சோ நான் லைப்ரரில போய் புக் எடுக்க போறனு சொல்லிட்டு ஒரு பத்து கார்டு வாங்கி வச்சுபேன் இப்ப அவளுங்கல பாக்க இப்ப லைப்ரரி கார்டு எடுத்த அதுவும் வேற ஊர்ல போய் எடுத்தேன் அவளுங்க ஊர்லயே எடுத்தேன் நம்ம வேற இங்க பக்கத்து சன்னிதில இருங்கே அங்கல்லா போ கூடாது ஐசக் எல்லா போய் எடுத் சொல்லி அங்கிருந்து ஒரு பத்து கார்டு எடுத்தேன் ஒவ்வொரு கார்டு இருபத்தஞ்சு ரூபா பரவாயில்ல நா கட்றேனு சொல்லி கட்டி எதுக்காக இவளுங்கள பாக்க போண எனக்கு ஏன்னா கார்டு புக் எடுக்க நேரம் ஆவும் படிக்க நேரம் ஆவுனு சொல்லி ஏமாத்திடுவே கதை புக்கு நல்லா படிக்கும் முன்னாடி ஏன் நிறைய பேய் கதை படிப்பேன் ஆனா நான் இப்பல்லாம் பொய் சொல்லிட்டுதான் போயிருக்கேன் நெட் ஜம் அவே
ம் எனக்குன்னா நா கா காலேஜ் படிக்கும்போது அயோ ஸ்கூல் படிக்கும்போது நா ஒன்னாதா நிப்பேன் காலேஜ் பிடிக்கும் முன்ன தான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எங்கெல்லாம் சுத்த முடியுமோ எல்லாடத்துக்கும் சுத்துவோம் சும்மா இருக்கும் போது எங்கேயாது போலாம கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுவோம் ஆனா கிளாஸ்கு போகமாட்டோம் எங்கேயாவது ஊரு சுத்த போயர்றது
ஆமா இப்படின்னா இவளுங்க வந்த மட்டுதான் காலேஜ்ல நான் ஒரு மூணு வருஷம் சொல்ல போனா நான் அந்த மூணு வருஷம் கன்னியாகுமரியில தான் படிச்சேன் கன்னியாகுமரினா எப்பயும் தெரியும் பக்கத்திலேயே நமக்கு கன்னியாகுமரி இருக்கு ஆனா அந்த மூணு வருஷத்துல ஒரு கூட கன்னியாகுமரி போனது போனதில்லை யாரும் சொன்னா நம்பவே மாட்டாங்க
அங்க படிக்கும் போது எப்படி சொல்ல கிட்டனால யாரா சொல்லி கொடுத்துருவாங்க அப்பா கிட்ட நல்ல பொண்ணாயிருக்கணும் அந்த மாரி அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சது காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து அப்பவே செகண்டா ஆமா செகண்ட் இயர்ல லாஸ்ட்ல இருந்து சோ அப்புற ஆரம்பிச்சது அப்புறம் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஆளும் இவங்களும் ஃப்ரெண்டு ஒரு ரிலேஷன் இப்ப சரி நாலு பேரும் சேந்து எங்கயாவது போலாம் இங்கோடி போக மாட்டோம் அவுட்டர்லதான் போவோம் ஒரு நாள் எங்காவது கிளாஸ்க்கு போறோன்னு சொல்லிட்டு போவோம் இல்ன்னா காலேஜ்ல இருந்து எங்களுக்கு அசைமெண்ட் தந்திருக்காங்க அதனால கம்யூட்டர் கிளாஸ் போற சொல்லிட்டு ஏன்னா யூனிஃபார்ம்ல போனா மாட்டிருவேன் அதனால காலேஜ்டிரஸ்ல கலர் டிரெஸ் பஸ்ல போறது ஒன்னு எங்கயாவது காலேஜ் போனு காலேஜ் போற சொல்லிட்டு அந்த மாரி போனது கிடையாது ஏன்னா மாட்டிப்பேன் தெரியும் அதுனால அந்த மாதிரின போனது கிடையாது அப்புறம் இந்து காலேஜ்ல ஒன் இயர் படிக்கும் போது அது நெறைய இருக்கு அப்ப இவா கிடையாது கூடப்படிச்சங்க ஏ கேங்குல இன்னொரு பொண்ணும் நானும் அங்க போய் சேந்தோம் இவ ஒர்க் போயிட்டா அப்ப அவளும் போவோம் நானும் போவேன் அந்த மாறி ஏன்னா இவ நா காலேஜ் படிக்கர்ணால இவுங்க வெளிய அவுங்கங்க காலேஜ் படிச்சிருந்தாங்க ராம் நாடு அதனால எப்போவமாது ஒருக்கா தான் வருவாங்க அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிச்சு ஆ காலேஜ் படிச்சு முடிக்கு போது என்னோட ஒரு வைசு மூத்த ங்களா அதனால அவங்க இங்கதான் ஓர் தேடிட்டிருந்தாங்க அப்ராட் போகற்துக்கு அதனால இங்கேயே இப்படி இருந்தது அப்றோம் செரி இங்கோடி சுத்துனா எப்படி யாராவது கண்டுபுடிச்சிருவாங்க அப்டி கண்டுபுடிச்சுதான பிராப்ளமே வந்தது
அது வந்து எப்டி தெரியாம இருக்கனும்னு நெனைக்றீங்க நம்ம ஒருத்தங்களோட நடவடிக்கை வச்சு நம்ம ஊர்ல இருந்து கேமராக்களோடன ன்ன இந்த பொண்ணு செரியில்லயே அப் சொல்லி ஒரு பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க நம்ம சும்மா பேசினாலும் அத ஒரு காரணமா உருவாக் எ அவங்களா யே ஆக்கி வெச்சிருவாங்க அதான் உண்ம
ஆஹ் நல்லா இது பண்தே கெடையா ஆஹ் நம்ம அது சொல்லல்ல வில் மோசோ அது
இப்போ இப்ப எங்க வீடு எங்க வீட்ல எங்கமாக்கு ரொம்ப பயம் எங்க அப்பா ரொம்ப ஒடம்பு செரியில்ல அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் ஹாஸ்பிட்டல்காக எங்க அம்மாவ வெளிய கூட்டு வர்வேன் அங்கருந்து ஓரு தல எட்டி பாக்குபாக்கன்னுமே
உம் யா அந்த தல அ நீங்க எந்த தலய சொல்றீங்கனு தெரியும் என்னா இதுலாம் பண்ணி மேரேஜ்லாம் பண்ணிருக்காங்க கேக்குதா
ஏன்னா நமக்கு புடிக்கல அதனால அது கேக்குது
ஆஹ் கேக்குது கேக்குது
ஆ அதாவது இப்ப நமக்கு ஒருத்தங்கள புடிக்கல அப்டின்னு சொன்னா அவங்கள எட்டி வி பாக்க மாட்டோ அப்டிதான பால் வ ஓ ஓ ஓகே ஓகே என்னோட ரெ சைச முடிச்சுடா அப்டே கட் பண்ணலாம் ஓகே அதாவது அந்த நம்ம பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு பா பாக்க மாட்டோம் அவங்களால நமக்கு பிடிக்கலையா நீங்கோ உங்களுக்கு பக்கத்துல அந்த சாமியா இருக்காங்க நம்ம என்ன எட்டியா பாரத்துட்டு இருக்கோம் ரெகுலரா சும்மா போயிட்டு வறோம் அவ்வளோதான் என்னத என்னதான் நடக்குதுங்கிறது
அது அப்படிதான் நீங்க எங்க வீட்டு கிட்ட சொன்னீங்கல்ல இப்ப நா போனாலும் இப்ப நா போனாலும் ஏன் வந்துட்டேனா என் ஹஸ்பண்ட் கூட போவேன்லா ஒரு காலச்ச தான் எங்க வீட்டுலய ஏத்துக்கல ஆனா இப்ப நான் அடிக்கடி போவேனா வீட்டுக்கு எல்லாருமே ஏதோ பாார்க பாருற ஏதோ போல இருக்கு
அது என்ன சொல்றது நம்ம எரிச்சலா இருக்கோ இவ இவங்களாம் ந பக்க சோறு போடுறாங்க என்ன இவங்க அப்புறம் இதுன்னு நம்ம நம்ம பாத்து பாத்து நம்ம இப்படி ஆயிட்டமேங்கற ஒரு வருத்தமா வந்துரும் இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதுல வேற உங்க சம்பவம் நடக்கும் போது இங்க இது சிரிப்பு நடக்கு பக்கத்துல எங்க வீட்ட பாத்து என்ன எங்க வீட்டல வந்து என்ன எங்க வீட்டுல வந்து என்னாவ பேசினானுங்க இப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்துக்கு ஒரு கிடெல்லாம் நடந்துச்சு தெரியுமா
உம் யார்யார் பண்ணா தெரியது